எப்டி இருக்க
நா இந்த வெயில்ல தாங்க முடில உக்காந்துன்னுருக்கே எப்டி இருக்கன்னு கேக்குற பாரு வெயில்ல போயி
அம்மா அதேதா இங்கேயு அதேதான் சரியான வெயிலு
ஸ் அந் வெயில்ல டென்ஷனா இருக்குல்ல வீட் ல‌ கத்த வேண்ட்தா இருக்கு அப்டி வின்‌ டிரஸ் எல்லாம் நனைஞ்சிரு
உம் கிச்சன் சைடு போயி ட்டு வந்தோனா குளிச்சுட்டு வந்த மாரிதான் இருக்
அப்டி இருக்கு நா இப்ப வ ஏ சில உட்காந்துட்டு இருக் க்க கரண்ட் பில் எங்க எகுர போதுன்னு தெரில பயமா இருக் க்குஹ்
கரண்ட்டு பில் எகிரிருச்சு எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு அமொண் வந்துருச்
வந்துருச்சா இல்ல போன மாசோ கம்மியா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் புது வீட்டுக் வந்துருக்குமா சந்தோஷமா இருந்து கம்மியா இருந்ததுனு கண்டிப்பா இந்த வாட் அதா நா நெனச்சிக்கிட்ட மனசுலயே வெயில் வரட்டோ அப்போ தெரியும் போது பாரு உங்களுக்கு நினைச்சிக்கிட்டே இப்போ அடுத்த மாசோ தா பில் வரு ஓவரா எகிரிருச்சு
ஏ ம்ச்சு தாங்க முடியல சரியான வெயிலு
குக்கர்ல வச்சு அ தண்ணிய குடிச்சிட்ருக்கனா பாத்துக்க நா குடிக்கவே மாட்டே முடில இப்ப நா இன்னு சாப்டாம உகாந்துட்டு இருக்க ஏனா இந்த தண்ணி குடிச்சு குடிச்சு வயித் ஃபுல்லாருக்கு
கரெக்ட்டுதா கரெக்ட் ட்டுதா நானோ நீங்க மத்தியானோ சமைச்சிட்டு பஸ் சிக்கல வெறும் தண்ணியா குடிச்சு குடிச்சு குடிச்சு வயிறு ஃபுல்லாயிடிச்சு வேர
ஆஹ் மோரு ஜூஸ் இப்படித்தான் குடிச்சட்டு இருக்கோம் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் சாப்பிடலாம் அப்படியே வேஸ்ட்டா போயிடுது நைட்டு நைட்டு வரைக்கும் அந்த சாதம் அப்படியே இருக்கு நான் சாப்பிட குடிக்கல பசங்களும் சரியா சா குட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்களா
ஆமா கேட்டு பா்த்தீன்னா என்ன ின்னா அப்படிதான் சாதம் வச்சுட்டு மதியம் ஒழுங்கா சாப்பிடலாம் வெறும் தண்ணி ஜூஸு ஷேக் இந்த மாதிரி குடிச்சிட்டு நைட் அப்புறம் ஃப்ரைட் ரைஸா கிண்டட்டேன்
உம் உம் ஓ அந்த அந்த அந்த ச அப்படி பிரப்ரை் ரைா பண்ணிட்டுியா
ஆஹ் அதது அப்படி தனித்தனியா உது து சாதத்த குக்கர்லதா வச்சேன்னா அது அப்டியே உதத்துட்டுகு எக்கு பிரைஸ்ல்லட்டு பண்ணி அதே டின்னருக்கு முடிச்சசு உம்ம்
ரொம்ப லேட் நைட் தா சப்பாத்தி என்ன பாத்தே பசங்க சரியாக சாப்பிடல நைட்டு காலையில வந்து பரோட் முட்ட மாரி இந்த முட்டெல்லா போட்டு செய்வாங் தெரியுமா அத ட்ரை பண்ணல ஆல்ரெடி ஒருவட்டி பஸ்ட் டின் டிரை பண்ண ஓரளவுக்கு சும்மாரா இருந்தது ஆஹ இன்னைக்கி ஓ அது பேரு சிலி ச்ச
ஹா எக் போட்டு தா பண்னு
இன்னைக்கு நல்லா வந்துருந்து சூப்பரா இருந்தது உம் ஆ கொஞ்சோ சாஸ்லா போடுவாங்கள அதெல்லா போடல
இல்ல இல்ல அது போட்டியனா நல்லா இருக்கு ரெண்டாவதுன்னு கேட்டீங்னா சப்பாத்தி நல்லா நூடுல்ஸ் மாரி கட் ட் பன்னிகுங்க சிஸ்ஸர்ல கட் பன்னிடே வெங்காயோல்லா பொட்டு நம்ம எக் எல்லாம போட்டு பண்ணோம் கடைசியா அந்த மல்லித்த எல்லாம போட்டா அந்த கொழந்தைங்களுக்கு ரொம்ப
நல்லாருந்துச்சு இவ்ளோவு வருஷமோ நா இந்த சப் சப்பாத்தி மீந்து போச்சுன்னா நா மட்டு கஷ்டப்பட்டு காஞ்சிப்ப அப்டியே சாப்பிட்டு மீந்தி கொட்டிடுவே இது நல்ல ஐடியாவெ இருக்கே யூ தான் பேன் ஏற்கனவே ட்ரை பண்ணி பாக்கலான் அப்படின்ட்டு நம்மள நச்சும்மா ட்ரை பி ப பா்த்தே சூப்பரா இருக்குமா றான் பையன்ம்மா சூப்பரா இருக்கு எப்பவுமே இதேசெய் அப்படின்றா சப்பாத்திய சாப்பிடவே மாட்டாங்க அவங் வெரும்னே அப்பல்லா யோசி பார்த்தே பேசாம நம்ம சப்பாத்தி நைட்டு பண்ணிட்டு நைட்டையு இந்த மாரி கூட பண்ணிக்கலா நெக்ஸ்டு டைமே
நல்லா இருக்க நீ நீங்க அப்டிய ப எப்பயமுமே ச ப்பத்தி கூடு இருந்தாலு கவலப்படு நாலுசப்பாத் பத்தி இருந்தா போது மூணு பேர் க பம்சாப்டது
தா நெறைய வருது ஆமா நல்ல நல்ல நாலு தா இருந்துச்சு இப்ப பத்துமா பத்தாதானு ச் எனக்கு சரி நம்ம அப்டியே பட்டனியாவே இருந்துலாங் காலங் ஏஞ்சு சாட்டுக்லனு நெனச்சே அப்றோ பாத்தா நல்லா தாராளமா வந்துருச்சு தே
அதா வெங்காயொ தக்காளி அந்த முட் டயல்லா போடம் போ அப்ப நறைய க்வான் டிடி வந்து நறையா ஆய்டுது ம் அது இருந்த கால்ல நான்னக்கி நா சீரியஸா கால்ல அதா சாப்ட்ட சாப்ட்டுட்டு அ அப்பறொ மதியொ இன்னக்கி என்னா னா ம் சாதொ ச்சிட்டு சூப்பு டொமேட்டோ சூப் இருக்குல்ல
ஆமா ஆமா வெயிலுக்குலா நல்லா இருக்கு மா மா ம்
டொமேட்டோ சூ ப்பு வெச்சுட்டு இல்ல இல்ல வீட்ல பண்ணி ஆம்லெட் வெச்சு சாப்ட்டா சவ்ளொதா
டொமேட்டோ சூப்ன அதா எப்டி பண்ணுவ
டொமேட்டோ சூப்புன் நார்மலா குக்கர்லதா பண்ண எப்டின்னா டொமேட்டோ இருக்குல்ல நல்லா பழுத்த தக்காளியா ஒரு ஃபோர் டு ஃபைவு என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் கணக் பண்ணா அப்டி கரெக்ட்டா இருக்கு ஒரு அஞ்சு தக்காளி பச்ச மொளகா வெங்காய் சின்ன வெங்காயொ நல்லா ந கொஞ்சொ ஆ நறைய போட்டுக்கொணு போட்டுட்டு பூண்டு இ தெல்லா வந்து இப்ப ஆ குக்கர்ல லைட்டா வந்து வேற என்ன போண்ணு சோம்பு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூன்ல போட்டு ஆ கொஞ்சம் அ மஞ்சத்தூள் போட்டு அ ஆ பாசி பருப்பு இருக்கு தெரிமா சிறு பருப்புன் சொல்லுவாங்க அது ஒரு கைப்புடி லைட்டா எடுத்துட்டு எனா கொஞ்சொ திக்கு குடுக்கு அந்த சூப்புக்கு அத எல்லா போட்டுட்டு ஆ ஆமா அத அ விசில் ஒரு ஃபோர் விசில் கிட்ட வச்ட்டு ஆனா குக்கர பொறுத்து தா விசுலு சிட்டு நார்மலா அப்புற விசில் விடணு நா எண்ணெ போட்டு அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு நீ ட்ரை பண்ணி பாரு அத நல்லா க விசில் போனதுக்கு அப்புற அத நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதாவது நல்லா கலக்கி உட்டுட்டு அப்புற லைட்டா எண்ணெ ஒரு பேன்ல எ ண்ணெ ஊத்தி பட்ட அப்புற அந்த எல எல எல்லா போட்டு ம் தாளிச்சு நம்ம அந்த இதுல கொட்டிட்டோ அப்டினா நல்லாருக்கு டேஸ்ட்டு மல்லி தல நல்லா நெறையா போட்டுக்கணு அதிருந்தால் கொழந்தைங்களுக்கு ஆஹா
தெரில இந்த பச குடிப்பாங்களான் தெரில அப்ப சாத் சாதத்துக்கா சாதத்துக்கு நல்லாருக்குமா
என்ன இப்பிடி கேக்குற அப்புற சாதத்துக்கு இப்ப சூப்புனா எப்படி வெப்பாங்க நார் எலும்பு சூப்புல இருந்து எல்லாமே அப்படி தான் வைப்போம்யில ம்
ப்போ சாதத்துக்கு
ஆஹஹா இப்ப நம் எலும்பு சூப் பு சிக் சிக்கன் சூப்ப எல்லாம் வச்சு கொடுப்பாங்கள சேம் அதே ப்ரொசீஜர் தான். அதே தான் ஆமா நாலு பச்சை மொளகாவது ன்னா தக்காளி அஞ்சுகிட்டு போட்றோல்ல
புலி பருக்கம் ம் ம்
வெங்காயம் மஸ்ட் சின்ன வெங்காயம் போட்டாதான் டேஸ்ட்டே வரும்
அந்த கொஞ்சம் திக்னஸா இருக்கும் போல இருக்கு
ஒரு ஒரு ஒரு கைபடி நம்மளோட ஒரு நம்மளோட கையில இருந்து ஒரு ரெண்டு கை கிட்ட சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மொளகா பூண்டு அதுதான் ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் போட்டு அந்த மாரி நீ பண்ணி பாத்தின்னா விடமாட்டே அது குழந்தைங்களுக்கு பிடிக்கும் நார்மலா
எனக்கு தெரியல இந்த பசங்க சாப்பிடிவாங்கு நான் ட்ரை பண்ணி பாக்
ம் டிரைபண்ணி பாரு நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு இந்த சூப்புக்கு வந்து நார்மலா ஏதாவது பிரை மாரி சப்
நல்லா இருக்கும் ஆமா இந்த முட்டை போ கூட அந்த மாரி சாப்ட்லா நல்லா கிழங்கு ஃப்பிரைய அந்த மாரி சாப்ட்டா நல்லாருக்கும்
மல்ல உருளை கிழங்கு ஃப்ரைசேப்
ஆனா எப்படி கொஞ்சம் திக்கா இருக்கும் சாதத்துக்கு எனக்கு அதான் தெரியல ச சாதத்துக்கு அந்த ரசம் மாரி ஆய
ஆகாது பருப்பு
போட்றதுனால கொஞ்சம் திக்க அந்த சாம்பார் மாதிரி இருக்கும் கும் போல
நல்லாவே திக்கா இருக்கும் ஆமா தண்ணி ரொம்ப ஊத்தக்கூடாது ஓரளவுக்கு ஓரளவுக்கு நார்மலா சாதத்துக்கு ஏத்த மாரி அப்ப நல்லா சாத சூத்
ஆ ரொம்ப ஈசி வேல இருக்கு போல இருக்க எல்லாம் குக்கர்ல போட்ணும் வேக வைக்க அவ்வள தான் ரொம்ப ஈஸி
ரொம்ப ஈசி என்ன கஷ்டம் வெங் வெங்காய உரிக்கிற கஷ்டம் கட் பண்றது தக்காளி அவ்வளவுதான் பச்ச மொளகா கட் பண்ண மீன்ஸ் ஆமா ஆஹா கட் பண்றது கெடையாது நார்மலா பீல் பண்ணா போது மேல உள்ளது
அதுதா சொல்றே ஆமா ஆமா ஆமா அது கொஞ்ச ரஃப்பாவே பெருசாவே போட்டுர்லா நா குக்கர்ல வெந்துரு
ஸ்மேஷ் பண்ணு போது நல்லத் ஆயிடு அப்படிதா அது நல்லா இருக்கு ரொம்ப டேஸ் ச மதியோ அதுதா இன்னிக்கு வச்சு முடிச்சாச்சு
ம் நா வந்து கேரட் சாதோ கோவக்கா பொரியல் அதா சொல்றே இன்னு சாப்ட புடிக்காம உக்காந்துட்டு இருக்கேங்கறது வெயில்னால
ரொம்ப நல்லா இருக்கு ம் ஆனா இங்க பாரு இவ்ளோ வெயில் அடிச் ச்சுமே நம்ம அந்த டீய விடுறோமா டீ காஃபிய
விட மாட்டோன்றமே நானு அததா நெனச்சே என்னடா இவ்ளோ கொதிக்கிது இ நம்ம டீ குடிக்கணுமா இப்ப நெனைச்சே நீயு சொல்லிட்ட டைம் ஆயிட்ச்சுல டீ டைம் வந்து ஓகே ஓகே இல்ல நா இன்னு சாப் புட்டல சாப்ட்டுட்டு ஒரு ஏழு மணி நா ஆர்ர மணிக்கு மேல பாக்கலா அப்டின்னு இருக்கே ஏ திரும்பவு மீந்துட்தா சாதோ ஆஹா நைட்டு திரும்பவு என்ன ஆகுது அது இல்ல இப்ப சாப்பிடனா திரும்ப நைட் சாப்ட மாட்டே சோ இந்த சாதோ நைட்ல சாப்புட்ற மாரி நம்பலா நைட் ல சாதமே சாப்பிட கூடாது இதே கொழந்தைங்கனா பிரச்சன இல்ல
இல்ல நீ என்ன பண்றனா இல்ல நா என்ன சொல்றேனா சாதோ வந்து தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில சின்ன வெங்காயோ
சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்குல நீ சொல்ற மாதிரி ஆமா அதையு பண்ணிப்ப ம் ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
இத நல்லா நைசா கட் பண்ணி போட்டா அப்டி சாப்டும் போது அது ரொம்ப அது கொழந்தைங்களுக் கு குடுக்கலா தெரியுமா
கண்டிப்பா ஆமா ஆமா ஆமா அது ஃபோர்மண்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்தின் சொல்லி சொல்றாங் கட்ஸ் க்லா ச எதா பாக்லானு கூழு கூட லாஸ்டைம் செஞ்சே லாஸ்ட் வீக் செஞ்சனா திரும்ப செய்ணுன்றய் ஆமா மா வந்துட்ட நீ மோர்ன் சொல்லம் போதே எனக்கு அந்த கூழ் ஞாபகோ வருது நா பெசா நாளக்கி அதா செய்லான் இருக் க நைட்டு கொஞ்சோ மாவு ஊற வச்சுட்டு கூழ் நல்லாருக்கு கூழ் ம் ஃபஸ் டைம் வந்து சொதப்பிர்து குக்கர்லே செஞ்சிட்டே கூழு ஃபஸ் டைம் சொதப்பிர்ச்சு கொஞ் தப்பா மிஸ்டேக் ஆயிர்ச்சு ஆஹ் செரி நெக்ஸ் நாளைக் செஞ்ச் பாக்லா
பண்ணிப்பாரு பண்ணிப்பாரு சூப்பராருக்கு நானே ம் கரக்டு கரக்டு நானே
தா செஞ்சே
ஓ செரி செரி நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ண போற
நைட்டுக் வந் து இட்லி புதினா சட்னி தா சிம்ப்பிள் தா
சேரி சேரி இட்லி புதினா சட்னி ஆனா தண்ணி ஓ வராலா இழுக்கு
எதுக்கு புதினா சட்னிக்கா இட்லி ஓ ஓகே அது ஆ தூங்கிட்றோல்ல நல்லா தண்ணி குடிச்ட்டு தூங்கிடுவோ நடுவ்லல்லா ம் எழுந்துருச்சு குடிப்போ ஞாபோ வந்தா
ம் கரெக்ட்டு கரெக்ட்டு நானே இன்னிக்கு ராகி பண்ணலான்ருக்கே நைட்டுக்கு ராகி புட் ராகி இருக் குல்ல ராகி சேமியா
ஆமா ஆமா நைட் ஜீர்ணோ ஆகதே
ஆமா ஒரு ஏழு மணி போல சாப்டுட்டு படுத்தற வேண்டியதா
சரியா போயிடு எல்லாருக்
இல்ல என்னன் கேட்டீங்கனா பகலைல சாப்ட்டா நமக் கு வந்து அது ப்ரிஸ்க்கா இர்க்க முட்ல ரொம்ப அந்தளவுக் கு எதுமே ப்ப நா பூரி கூட நைட்டு தா சாப்புடுவே தெரியுமா பகலைல சாப்ட மாட்டே
ஏ பார் சாப்ட்டு தூங்கீர்றது சாப்ட கூடாது டே நைட்
ஆஹ் பகலைல சாப் ட்டா எனக் ஒரு மாரி கொன் லைட்டா அது இல்ல தானே ஒரு மாரி தல சுத்திட் ஆமா சாப் ட்டுட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்ட்டோன்னா தூங்கிட்டோனா ஒன்னுமே தெரியாது
ஓகே ஓகே சரி சரி நா போய் சாப்புட்டு
செரி நீ போய் சாப்டு ஓகே பாய் ம்